ஹலோ லக்ஷ்மி
ஹலோ மீனு ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே லக்ஷ்மி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கப்பா என்ன சாப்ட்டீங்க ஆமாப்பா ரெண்டு பசங்க தா ஆ
நானு மத்யம் சாப்ட மத்யம் சாப்டபா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தா சாப்டே
ம்
ம் சொல்லுங்க கால்ல உங்களுக் உங்ககிட்ட லாஸ்ட் டைமே நா பிரியாணி எப்டி செய்ணுன் கேட்ருந்த நல்ல வேல இன்னைக்கு நீங்ளே கால் பண்ணிட்டீங்க
ஞ்சு ரொம்ப சிம்பிள் தா நீங்க சிக்கன் பிரியாணி செய்றது இப்ப நீங்க இப்ப நாலு பேர் இருக்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ஃபேமிலில
ஆ
ஒரு கிலோ இல்லனா முக்கா கிலோ போதுமானது இப்ப நல்லா சாப்டுவாங்க பெரிய பெரியவுங்க நல்லா சாப்டுவாங்கன்னா
ஆ
ஒரு கிலோ போதுமானது சின்ன பசங்களு நல்லா சாப்டுவாங்க அதுக்கு ஒன்னு பிரச்சன இல்ல அப்டினா அதுவு போதுமானது தா முக்கா கிலோ இன்ன ஒரு கிலோன்றது வந் து அவுங்களுக்கு போதுமான ஒரு விஷ்யோ தா நீங்க ஒன்ற கிலோ மேல ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வரையு கேஸ் ட்லே செய்லாம்பா அந்த பாத்தரோ அதுக்கேத்த மாரி பாத்தரோ நீங்க வச்சிருந்தீங்கனா நீங்க ரெண்டு கிலோ வரையு பாத்தரோ செய்லா இந்த ரெண்டு கிலோக்கு மேல ரெண்டு கிலோ மூணு சில பேர் நம்ப உறவினர்கள்ளா அதிகமா வந்துட்டாங்கனா பத்து பேருக்கு மேல வன்டாங்கனா எப்டியு ஒரு மூணு கிலோ நாலு கிலோ போட்ற மாரி வரு அப்போ வந்து நீங்க வந்து அடுப்புல எனக்கு தெரிஞ்சு வெறகு அடுப்பு வந்து ரொம்ப ரொம்போ கரெக்ட்டான ஒரு இது வெறகடுப்புல செய்றது வந்து பெஸ்ட்டு நம்ப கேஸ விட வந்து
வெர எங்க வீட்ல விறகடுப்பு இல்லைங் கனமான பாத்திரத்தில் எவ்ளோ அலகா செய்றாங்க அந்த யூடியூபலா பாக்கும் போது ஆசையா
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அந்த வெறகடுப்புல வந்து ஆமா கரெக்டான பதத்துல நீங்க செய்ணுன்னா கரெக்டான பதத்துல நீங்க செய்ணுன்னா அடுப்பு எனக்கு தெரிஞ்சு வந்து அடுப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷ்யோ பெஸ்டானா ஒரு விஷ்யோ அடுப்புல நீங்க செய்றது வந்து ரொம்போ பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அ கேஸ விட எப்டின்னா ஒ கொஞ்சோ அடுப்புக்கு அதுக்கேத்த மாரி அனல் வச்சுக்கோங்ள வச்சுட்டு ஒரு ஒன்ற கிலோ டேக் சா இப்ப ரெண்டு கிலோ டேக் மட்டு வச்சுட்டீங்கன்னா அரிசி நீங்க எத பொருத்து எந்த அரிசியோ அதாவது பாஸ்மதி அரிசி செய்யுறதா இருந்தா ஒரு வகையான பதோ நம்போ நார்மல் அரிசி இப்ப பிரியாணி அரிசி அந்த புல்லட்டுல்லா வந்துக்குதுங்ள இப்போ
ஆம்மா ஆமா
அந்த மாரி அரிசிங்கல்லா செய்னுன்னா நார்மலா அப்டே சீரக சம்பாவு அதேதா அதனா சீரக சம்பா பொறுத்தவரையு ஒடனே அ வெந்துரும்பா அது அதனால தா வந்து நம்ப வந்து அது தண்ணியோட அளவு வந்து அதுல ஒரு மாற்றோ வரு பாஸ்மதி ரைஸ்ஸுல அ சீரக சம்பால இந்த ரெண்டு வந்து தண்ணி மாற்றம் வரு மத்தப்படியில்ல வந்து தண்ணி மாற்றம் அதிகமா வராது நம்ம இப்போ ரெண்டு கிளாஸ் அரி சி வைக்கிறோனா நாலு கிளாஸ் தண்ணி ஊத்தணு இப்ப மூணு கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா ஆறு கிளாஸ் அத டபுளா ஊத்தணு அவ்ளோதா ஊதிட்டு அதுக்கேத்தப் பண் நீங்க வந்து செய்யிறது பெரிய விஷயோ இல்ல டேஸ்ட் கொண்டு வர்றது பெரிய விஷயோ கிடையாது அதோட வந்து பதோ வந்து கரெக்டா அ வரா பர்ஃபக்ட்டா அத எடுக்கனுன்னா நீங்க வந்து நீங்க வந்து அந்த அ டேஸ்ட் கொண்டு வரதை விட அது கரெக்ட் டான லாஸ்ட்டுல தம்போட்டு எடுக்குறாங்க பாத்தீங்களா அதுலதா வந்து பிரியாணி டேஸ்ட்டே இருக்குது ஒரு சிலர் அதை குழச்சிடுறாங்க ஐயயோ அது வந்து தப் ப்பா தவறான முறையில செஞ்சுட்டுனாலா அது குழச்சிடுறாங்க அந்த சாப்பாடே கெட்டுப்போது டேஸ்ட்டு அழகா கொண்டு வராங்க லாஸ்ட்ல அந்த ஃபினிஷிங் ஒரு சிலருக்கு தெரியிரது கிடையாது அத கரெக்டா பண்ணிட்டாவே கரெக்டா தா இருக்கு அத நா எப்டின்னு சொல்றேன் பாருங்களே அது ரொம்ப நுணுக்கமான ஒரு ஒரு விஷயந்தான் அது இப்ப நீங்க பிரியாணி எப்படி செய்யிற ஆமா அளவுதா இப்ப அளவுன்னா இப்ப நாலு இப்ப நாலு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கிங்கனு வச்சுக்கோங்க இப்போ நீங்க உங்க விட்ல ஒரு பஞ்சபாத்திரமோ இல்ல ஏதோ ஒரு அழாக்கே ஏதோ யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க இப்ப ரெண்டு அழாக்கு அரிசி ஊற வச்சுட்டிங்க
ம்
ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடுங்க அதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு இஞ்சி பூண்டு விழுது புதினா பட்டலவங்கோ அந்த மசாலா எல்லாமே ரெடி பண்ணு ங்க ஃபஸ்ட்டு எடுத்தோனே நல்ல காய்யனுண்டே அந்த தேக்சா வந்து நல்லா சூடு ஏறி இருக்கணு அந்த டைம்ல நீங்க என்ன போட்டிங்க என்ன ஊத்தும் போது அது பொரியு
ம்
அப்ப வந்து டக்குன்னு அந்த எண்ணெய் ஃப்ளேவர்ல வந்து எல்லாமே நம்ம வாசன திரவியம் போடுறதுனால அந்த வாசனத்த வந்து அந்த சாப்பாடுல பரவு ஒரு சிலர் என்ன பண்ணி ருவாங்க தேக்சால சூடே ஏறி இருக்காது அதுலே தண்ணி அதுலே எண்ணெய் போட்டுட்டு இருப் பாங்க டக்கு டக்கு டக்கு டக்குனு எல்லாத்துலயும் அதுல போட்டு ருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது அ அது வந்து இது ஒரு விஷய நா கரெக்டான ஒரு விஷயோ நல்ல சூடு ஏத்தி நல்ல எண்ணெ போட்டு நெய்யி உங்களுக்கு நெய் டேஸ்ட் ரொம்ப புடிச்சச்சுன்னா நெய் ஊத்திக்கலா நெய் ஊத்திட்டு பட்டை லவ் வங்க திராட்சை உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வாசன திரவிய அந்த எலை பட்ட லவங்கலா எது எவ்வளவு புடிக்குமோ அவ்ளோ போட்லா இப்ப ஒரு கிலோன்னா அதுக்கேத்த மாரி போட்டுக்குங்க கம்மியா போடுங்க ஜாஸ்தி வேண்டா ஏன்னா அந்த ஸ்மெல் அதிகமா வரு பட்டலவங்க ஸ்மெல் வந்து அதிகமா வரு அதுனால நீங்க இதுக்கேத்த மாரி மட்டும் போட்டுக்குங்க ஒரு கிலோனா அதுக்கேத்த மாரி போட்டுக்குங்க அப்புறோ இஞ்சி பூண்டு விழுது வந்து நறைய போடுங்க அப்போதா வந்து நல்ல டேஸ்ட் வரு இஞ்சி பூண்டு கம்மி போடுறது இஞ்சி பூண்டு போட்டுருங்க ஆமா அப்புற வெங்காயோ நல்ல மெலிசா அரிஞ்ச வெங்காயத்தை வந்து ரொம்ப தடிமனா அரியக் கூடாது மெல்லிசா அரிஞ்சு கண்ணாடி பார்த்த தெரியணு அது வந்து ஒரு மாரி வந்து ப்ரௌனா மாறும்
ஓகே
அந்த ப்ரௌன் கலரா மாறம்போது
ம்
தக்காளி சேருங்க கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ தக்காளி போது ஒரு பத்து தக்கா காளில இர்ந்து எட்டு தக்காளிக்குள்ள அதெ க சின்ன சிறுசா அருஞ்சு நல் லா வதக்குங்க வதக்கி வரம்போது அது ஒரு வகையான வந் து நெறம் மாறு நெறம் மாறு அப்ப வந் நெறைய கண்ட மசாலால்லா நம்ம சேக்கக்கூடாது இப்ப நெறைய மசாலா சேக்கறாங்க அதெல்லா அப்பல்லா கேசரி பவுட்ருலா சேக்குவாங்க நால்லா எந்த கேசரி பவுட்ருலா சேக்க மாட்டே ஆமா அந்த மாரிலா நா சேக்க மாட்டே நா வந்து சேக்கற்து வந்து இந்த சக்தி மசாலா இருக்குல்லெங்ளா மொளகாத்தூள் தனி மிளகாய் தூள் அத மட்டுந்தா அதுக்கு யூஸ் பண்ணுவே நான் வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டே தனி மெளகாத்தூள மட்டு போட்டுட்டு தயிரு கம்பல்சரி வந்து கால் கிலோ தயிர் போட்ருவே நான் அதுல அப்புறொ வந்து நீங்க சிக்கன் நீங்க சிக்கன் இப்போ ஒன் கேஜி வச்சுருக்கீங்கன் வச்சுக்கொங்ளே நல்லா வதக்கிட்டே இருக்கும் போது சிக்கன் போட்ருங்க அதுல சிக்கன் போட்டீங்கன்னா தயிரோடு சிக்கன் சேரும்போது அது வந்து சாஃப்ட் வந்து இன்னொ அதிகமா ஆய்டு இன்னொ சாஃப்ட் ஆய்டு ஹார்ஷா ஆவாது ரொம்ப மிருதுவா மாறிடு அது நல் ஆமா அது மாரி நல்லா பெர ட்டி குடுத்துட்டே இருங்க புதினா இதுல இப்ப மெயின் கண்டெண்டே வந்து புதினா தா ஆமா புதினா தா அத புதினா நீங்க போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு கம கம கம கமன்னு ஒரு வாசன வரு பாருங்க ஏன் அவ்ளோ டேஸ்டா இருக்கு அந்த வாசன பேசுங்க அப்டிங்ளா முடுச்சுட்டு அந்த வாசன போ போ வரம் போது கரெக்ட்ரா இப்ப நீங்க நாலு பஞ்ச பாத்தரொ போட்டிங்கனு வச்சுக்கங் கங்க நால வந்து எட்டா ஊத்துங்க தண்ணி அதே அளவுல எட்டா ஊத்தனு
அ
ஏழு ஊத்துங்க போதுமானது ஏன்னா அந்த தக்காளில இருந்து வர தண்ணி அதுல தயிர்ல வர தண்ணில்லா அதுவே கொஞ்சொ போதுமானது ஆம எல்லாமே வந்து அதுவ் போதுமானத் தா ஏழு ஏழு அலாக் ஊத்துங்க போது ஊத்திட்டு அந்த மூடி இருக்குங்ளா அந்த டெக்ஸா மேல மூடி இருக்கும் போது அத மூடி வுட்ருங்க ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சுடு கறி வேகவு ஆரம்பிச்சுடு கொஞ்ச கொஞ்சமா சிக் க்கன்லா வந்து ரொம்ப நேரொ வேகுணுனு அவசியம் கெடையாது
ஓகே அ
அம் அ க க வேகணுன் அவசியம் கெடையாது ஆனா அது கொஞ்ச நேரத்துல அரிசி அ கொதிக்குது இல்லைங்ளா கொதிக்கும் போது கொதிக்கும் போது அரிசிய கொட்டிட்னு கொதிக்கும் போது நீங்க அரிசிய கொஞ்சொ கொட்டிடீங்கனா
ம்
அது வந்து போது அது வந்து எப்டினா கரக்டா அந்த பதத்துக்கு கொண்டு வந்துரு கொஞ்சொ நீர் இருக்கும் போது ரொம்ப அதிகமா ட்ரையா இருக்க கூடாது கொஞ்சொ நீர் இருக்கும் போது அந்த நீர் இருக்கும் போது கரெக் டா அந்த டேக்ஸா மேல அந்த மூடிய போட்டுட்டு
ம்
போட்டுட்டு கீழ உங்களுக்கு வேற எதனா சூடா வக்கிற ஒரு பாத்தரொ எதனா இருந்துச்சுனா ஃபார் எக்ஸாம்புள் அந்த தம் கட்றதுன் சொல்வாங்க அத ஆ அதுதா அதுதா வந்து அ நீங்க அந்த சை இது இருக்கில்லைங்ளா தோச கல்லு அப்ப அந்த காலத்துக்கல்லா ரொம்ப ஹெவியா இருக்கும் அந்த காலு யூஸ் பண்ணீங்னா இன்னு நல்லா இருக்கும் இப்பல்லா பேன் வந்துருச்சு அதுனால அவ்ளோவா இல்ல இந்த தோச கல்லு நீங்க அடுப்பு மேல வச்சுட்டு சூடா சூடா ஒரு பத் த்து நிமிஷோ கீழ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த கல்லு மேல அந்த டேக்சா மேல எறகிட்டு மேல ஒரு வெய்ட் வச்சிருங்க பாருங்க நெஜமாவே அவ்ளோ அருமையா இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க எடுத்து பாத்தீங்கனா ஒரு சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத இருக்கும் நீங்க செய் இருது ஒர் பக்கோ இருந்தாலும் நம்ப இத லாஸ்ட்டா நம்ப பதம் பாத்து எறக் குறோம் பாத்தீங்ளா அதுல தா வந்து நெஜமாவே ரொம்ப பெஸ்ட்டு அதுலதா வந்து பெஸ்ட்டு பெஸ்ட்டு வந்து அதுலதா பெஸ்ட்டான ஒரு இதுவே கெடைக்கும் ம் கரக்டான பதம் வந்து நீங்க லாஸ்ட்ல தம் கட் டி எறக்குறதுல மட்டு தா உங்கு ளோட செய்மொறயே மொத்த டேஸ்ட்டும் வந்து அந் அதுல தா இருக்கு நீங்க சப் ப்போஸ் கொஞ்ச நேரம் அதிகமா விட்டுடிங்னா அடி புடிச்சிடும் ஒரு மாரி கருகுற ஸ்மெல்லு வந்துரு ஒண்ணு இல்லனா கொழஞ்சிடும் அ அப்ப நம்ப இவ்ளோ செய்றது வந்து எந் த ஒரு பயனும் இல்ல அதுனால இத வந்து நம்ம கரெக்டா கடைபுடிச்சிட்டு கரெக்டா நம்ம அத பாத்து எறக்கிட்டோன்னா சாப்புட்றதுக்கும் நல்லா இருக்கும் மன நெறைவா இருக்கும் நம்ம அவ்ளோ செலவு பண்ணி அத செய்றோ அட இன்னாடா இதுன்றது ஒரு மன உளைச்சல் இல்லாம சாப்புட வேண்டா ஒரு ஆரோக்யமான உணவு நம்பளே செஞ்சு சாப்புற்றல ஒரு அ அளாதி ஒரு சந்தோஷமே இருக் குது பாத்துங்க அதுல ஆமா இது நம்ப வாரத்துல ஒரு முற செஞ்சு சாப் பல்லா ஏனா இஞ்சு பூண்டு இந்த வாசன தெறவல்லா இருக்கறதுனால ஒடம்புக்கு நல்லதுதா இத அடிக்கடிக்கி எருக்கு எடுக்கறதுனால ஒடம்பு தொந்தரவு வரும் இது தேவைல்ல அதாது கொஞ்சோ ஒரு சிறுநே ஒ வாரத்துல ஒரு மொற வாரத்துல இரண்டு மொற அது செஞ்சு சாப்புட்லா வீட்ல அவ்ளோதா புரிஞ்சுதா தோழி நீங்க ட்ரை பண்ணுங்க வீட்ல செஞ்சு சாப்புடுங்க சந்தோஷ் மா இருங்க நான் மறுபடியும் மற்றொரு இண்ணைப்புல கூப்பிடுறேன் நன்றி தோழி
ம் நன்றி தேங்க்யூப்பா